ஓ
சொல்லுங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கேன். நீங்க எப்படிங்க ந நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கேன் சிஸ்டர்
ஓகே
சாப்பிட்டங்க சிஸ்டர் காலையையில டிஃபன் எல்லாம் முடிஞ்சிதுங்களா
எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க நீங்க சாப்பிட்டீங்களா? பசங்க என்ன ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா?
ஆ ஆமாங்க சிஸ்டர் ஒரு வழியா அமுச்சு விட்டோம் அமுச்சு அனுச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அப்டியே ரீல்ல இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு சரி உங்ககிட்ட பே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அ அட்டன் பண்ணேங்க சிஸ்டர்
சரிங்க சரிங்க இன்னைக்கு என்ன கட்டி குடுத்தீங்க பாப்பாக்கு?
பாப்பாவுக்கு இனைக்கு பாத்தீங்கன்னா சாம்பார் தான் சிஸ்டர் சாம்பார் சாதம் ஒரு பொரியல் அப்புறம் ஸ்நாக்ஸக்கு அந்த ரம்புட்டான் ஃப்ரூட்ஸு கேட்டாங்க
சரி சரி ஆ
ஹ அந்த ஃப்ரூட் சாப்பிட்டோம் அந்த ஃப்ரூட்டுமே பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல பார்த்துட்டு அது சாப்பிட கூடாது அஹ் சாப்ட்டா கூடாது வளர்ச்சி அதிகமாகும் அப்படின்ற மாதிரி ஏதோ பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க சிஸ்டர் எதையதான் சாப்பிட்டுரது எதான் கட்டுறதுன்னு தெரியலீங்க
ஆனா நா இமே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அப்படி தான் ப்ரோ இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ப்ரூட்ஸ் வாங்க போனேன் ரம்புட்ட சொன்ன ஃரூட்ஸ் நானும் தான் ஒரு கால் கிலோ வாங்கிட்டு வந்தேன் பாத்தீங்கன்னா வந்து அது ஒன் டுவெண்டி நம்ம ஒரு கால் கிலோ வந்து ஒன் டுவெண்டி வந்து ஒரு அழி பழம் தான் இருந்தது சொல்ற மாதிரி எங்க என் ஃப்ரெண்டோட கிளாஸ் மட்டு் யாரோ எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அப்புறம் வந்து கொடுத்தேன் ஆனா ரெண்டு பழம் வச்சுதான் நானும் கொடுத்தேன் ஆனா போய் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்படி நல்லாதான் அது நல்லாதான் இருக்கும் எங்க வீட்டுக்காரெல்லாம் அடிக்கடி இது வாங்கிட்டு வருவாங்க
ஆமா ஆமாங்க நாங்க எங்க பாப்பாவுக்கு ரொம்ப புடிக்குங்க அது ரொம்ப புடிக்கும் அவங்களுக்கு சரி நான் வாங்கிட்டு ஆமா அது எங்க வீட்டுல ஏதோ எதுலயோ பார்த்தன் ஒரு டாக்டர் சொன்னாங்க இது சாப்பிட்டா வந்து டெவலப்மெண்ட் அதிகமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எததான் சாப்பிடுறது எததான் விடுறதுன்னே தெரியுங்க
ஆக்சுவலா பல ரேட்டே பத்த பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரஞ்சு பழம்ல்லாம் முன்னாடி அறுபது ரூபாய்க்கு தான் கிலோ அது ஒன் டுவெண்டிதுக்கா என்னு சொ எல்லா பல ரேட்டுமே கூடுதல் தாங்க எல்லா
ச இப்ப பாத்தீங்கன்னா ஆரஞ்சு இப்ப டிஃப்ரெண்டா வந்துச்சுங்க எல்லா நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம கவரணும்ன்றதுக்காகவே என்னென்னா செஞ்சு எப்படியோ பண்ணி மரபணு மாற்றம் பண்ணி பாத்தீங்கன்னா ஆ இந்த ஆரஞ்சு இப்போ வந்து ஸ்வீட் ஹனி ஆரஞ்சு கேள்விப்பட் டிருக்கிங்களா என்னன்னு தெரியலீங்க ஹனி ஆரஞ்சு
அதே போல அந்த உள்ள ரொம்ப பெருசா ஒண்ணு இருக்குமே அதுவா சொல்றீங்க
இல்ல இல்ல ஆரஞ்சுலையே ஜூஸ் ஆரஞ்சு ஒண்ணு இருக்கும் சிஸ்டர் ஜூஸ் போடுவா அத விட அத விட சின்ன சைஸுங்க டேஸ்ட்டா இருக்கும் சாப்பிட
அந்த குட்டி சொல்றீங்களா குட்டி யா இருக்குமே இது சாப்டுவாங்க அதுதானே
ஆமா ஆமா ஆமாங்க சிஸ்டர் இல்ல இது ஹனி ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இப்ப வந்திருக்குங்க ஹணி ஆரஞ்சு ஒரு கேஜி டூ ஹண்ட்ரட் அந்த மாரிங்க டூ ஹண்ட்ரட் அது அது அது நா வாங்கிட்டு போன பாத்தீங்கன்னா அது நல்லதா என்னன்னு தெரியலீங்க சிஸ்டர் பசங்க ஆனா வந்து ஈஸியா கவர் ஆய்றாங்க அதுக்கு
இல்ல அது குட்டியா இருக்கும் இந்த இத்தநூண்டா இருக்கும்
இல்ல ரொம்ப சின்னசு இல்ல ஓரளவுக்கு மீடியமா தான் இருக்குங்க ஆமா அதுதான் குடுப்பாங்க என்னங்க சிஸ்டர்
நல்லா இருக்குதா அது அப்டின் கேக்குறேன்க
ஆ டேஸ்ட் நல்லா இருக்குங்க டேஸ்ட் நல்லா இருக்கு நல்லா சாப்ட்றான் விரும்பி சாப்ட்டுறான் என் பையன் அத
அப்டிங்களா சேரி சேரி அப்புறம் அந்த இன்னொரு நிறையா ஃப்ரூட்ஸ் இந்த நாவல் பழம் அன்னைக்கு அதே மாதிரிதாங்க ஹாஸ்பிடல் போயிட்டு நாவல் பழம் முப் முப்பது ரூவான்னு சொன்னாங்க கால் கிலோ
ம் ம்
முழுசு முழுசு அந்த மரத்துல இருந்து பறிச்ச மாதிரியே இருந்தது
ஆ ஜமுன் ஆகன்னு சொல்லுவாங்கள அதுதான சிஸ்டர் ஜமுன் ஆகன்னு சொல்ல உம் ம் இருக்கு இருக்கு எங்க ஊர்ல சிஸ்டர் எங்க மாமா தோட்டத்துல போன வருஷம் பாத்தீங்கன்னா ஜம்மு நாக அந்த சொன்னே பாத்தீங்கன்னா நீங்க நாக அது நட்டுருக்காங்க ஆ ஆஹ் அதுல பாத்தீங்கன்னா அ போன வருஷம் அது புஸ்தக எடுத்தவங்க கூட வந்து அறுக்காம விட்டாங்க ரேட் ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு ஆனா நாம என்ன பண்றோம் வெளியில நூறு ரூபா இரநூறு ரூபா கிலோ வாங்குறோ மாரண ச சிஸ்டர் அப்படியே நா நிறைய த்து அப்படி நிறைய கொத்து கொத்தா கொத்து கொத்தா நாங்க நிறைய அறுத்து சாப்பிடுவோ ஊருக்கு போனோம்னா பாத்தீங்கன்னா இப்போ இந்த வருஷோ கூட போனோ இந்த வருஷோ கொஞ்சோ காய் கம்மி கம்மியா இருந்தது சும்மா மரத்துலயே ஏறி பறிச்சு சாப்ட்டு வந்தாங்க
அப்ப இப்போ வாட்டர் ஆப்பிள்னு
ச ஆ ஆ ஆமா ஆமாங்க சிஸ்டர்
அ இத்நூண்டா இருக்கும் வா
ஆமா ஆமா இதெல்லா இதுக்கு நா நா சின்ன வயசுல இருக்கும் போது சிஸ்டர் அதெல்லா எங்க இருந்ததுனே தெரியலீங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அ எல்லாமே வந்து வியாபார ரீதியா வந்து எல்லா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அதுல நிறைய இப்ப நிறைய அமௌண்ட் பாக்குறாங்க போல இருக்கு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா மங்குஸ்ன்றாங்க என்னென்ன பழம் சொல்றாங்க
ங்க அது ஒண்ணு கருப்பு கலர்ல ஒண்ணு வச்சுட்டு அதுவும் ஒண்ணு ஆனா தா
அதெல்லாம் சாப்பிடலாமா ஆ சாப்பிட்டு இருக்கேன் சிஸ்டர் நான் டூ டேஸ்க்கு முன்னாடி கூட சாப்ட்டேன்
நல்லாவே இல்ல அது அது எதுக்கு ஹெல்தினும் தெரில ஆனா
ஆமா ஆமா ஆமாங்க ஆனா அது நல்லதா இல்லையானு யாருக்கும் ஒன்னும் தெரியல சிஸர் ஆனா இருந்தாலும் வேலை பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்குங்க நாம அதை விட கம்மியா அத விட கம்மியா கொய்ய எல்லாம் இருக்கு ஆனா அத நம்ம வாங்க மாட்டென்றோ
இல்லங்க கொய்யா பலத்திலயுமே ஒரு பெரிய கொய்யா நாட்டு கொய்யான்னு சொல்லிட்டு ஒரு கொய்யா மட்டுமே எப்படி கால் கிலோ அரை கிலோக்கு இருக்குது மிளகாத் உப்பு போட்டு குடிக்கறாங்க இப்ப இந்த குடுக்க கூடாதுன்னு வந்திருக்கு பாத்தீங்களா நடுவுல நிறைய குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க தெரியுமா ட்டர் மில்ன் சாப்பிட்டு செத்து போயிட்டாங்கன்னு வந்துது நியூஸ்
ஓ சரி சரிங்க
இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மில்லன் தான் சாப் அ அவங்க வீட்டுல குடுத்தாங்கள உங்க அம்மா ஆனா அதை சாப்பிட்டு குழந்தை வந்து வந்து மயக்கம் மாதிரி ஆயி இறந்துருச்சுன்ட்டாங்க ம் அதுல இருந்து நம் முன்னாடி இந்த சம்மர் டைம்லலாம் அடி அடிக்கடி இந்த வாட்டர் மில்லன் வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு ஜூஸ் போட்டு குடுப்பனுங்க
ம் ம்
அது இந்த நியூஸ் கேட்டதுல இருந்து வாட்டர் மில்லனே வாங்குறதே இல்ல நிப்பாட்டிட்டே அப்படியே பயமா இல்ல இந்த வருஷம் மா நல்ல அதிகமாவே வரலங்க கம்மியா தான் வந்தது ன்ன ஒன்னு ஒரு பச்சை கலர் வாட்டர் மில்லன் ஒண்ணு இருக்கும் தெரியுமா குட்டிய ஒன்னு
ஆமா ஆமா ஆமா ஆமாங்க சரி ஆமாங்க நான் நேரத்துக்கு தான் வாங்கிட்டு வந்தேங்க அது
ஆனா டேஸ்ட் இருக்குமா அதுல
ஆ டேஸ்ட் இருங்க சார் நேத்து ஜஸ்ட் நான் உங்ககிட்ட பேஸ்ட்ட இருக்கன் பாத்தீங்கன்னா அந்த பேஸ்ட் இருக்கும் போது கொடுத்தாங்க தம்பிக்கு பேச குடுத்துட்டு இருக்கேன் உங்ககிட்ட அதே அந்த பச்சை கலர் சொன்னீங்கல அந்த வா
ஆமா நல்ல டார்க்கு பச்சையா இருக்குமே நார்மல் கிரீன்னு சொல்லுவாங்க
ஆனா எது ஒரு நாட்டு எது ஒரிஜினல்ன்னே தெரியலங்க சிஸ்டர் அது நம்ம அந்த இந்த பூ மாதிரி வருது அதுவா இல்ல இது நான் இதுதான் நாட்டின்றாங்க எனக்கு ஒண்ணும் புரியல எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியலங்க ஆனா இந்த கிரீன் கலர் இருக்கு பாருங்க அதுதான் நாட்டி நாட்டி பழம் அப்படின்னு சொல்றாங்க
இல்லங்க அறுவடை செய்யறாங்கல்ல வீட்டுல அறுவடை செய்யறாங்க பாத்தீங்களா வயல்வளியில எல்லாம் சும்மா வாங்க வளரும் அதுதான் நாட்டுதுன்னு சொல்லுவாங்க லைட் கிரீனா இருக்கும் நல்லா பொந்தமா இருக்கும் இது வந்து என்ன சும்மா அந்த குட்டி உண்டு குட்டி உண்டா இருக்கும் சின்ன ஒன்று இருக்கும் நல்லா டார்க் கிரீன்ல உள்ளதெல்லாம் ஆனா எங்க அப்பா உங்களுக்கு அதையும் நான் குடுக்க ஆனா அது அதிகமா சாப்பிட கொடுக்கல இப்ப அந்த வாட்டர் மிலன் அந்த பேட் நியூஸ் ஒண்ணு வந்ததுல இருந்து எதுவுமே எடுத்துக்கிறதே இல்லை கரும்பு ஜூஸ் அதே மாதிரி கரும்பு ஜூஸும் நல்லா இருக்கும் அடிக்கடி கரும்பு ஜூஸ்
ஆமா, கண்டிப்பா
கிளியர் பண்ணி விடும்ன்னு சொல்லுவாங்க
உம் ஆமா ஆமாங்க நான் அப்படியே நம்ம கரும்ப கடிச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்ல ஹெல்து அ பல்லுக்கும் சரி ஆமா ஆமா பல்லு கிளீன் ஆகிடுங்க அது ஒரு கரும்பு நீங்க சாப்பிட்டீங்க பல்லுல இருக்க எல்லாமே வந்து கிளீன் ஆகும்
ஆனா இது கரும்பு ஜூஸ் புளிற கரும்ப வந்து சாப்பிட முடியாதுங்க பல்லு எல்லாம் இதா இருடிக்க ஆரம்பிச்சிட ரொம்ப கடிக்கவே முடியாதுன்னு சொல்ல
சின்ன வயசுலலாம் சிஸ்டர் சாப்பிடுவோம் அதுதான் சின்ன வயசுல சின்ன வயசு இந்த நாட்டு கரும்புதான் சாப்பிடுவோம் பெரும்பாலும் பாத்தீங்கனா ஆமா ஆமா
செஞ்சுலாம் கொண்டுட்டு வருவாங்கல்ல வயல் செய்ய
யங்கள் எ நிலம் எல்லாம் நிறைய இருக்கும்ங்க எ எங்க வீட்டு சைடல அறுவடை பண்ணுவாங்க அதை டிராக்டர்ல ஏத்திட்டு போவாங்க அந்த இதுக்கு ஆமா டிராக்டர்ல ஏத்திட்டு போற போது என்ன பண்ணுவோம் பின்னாடியே போவோம் பின்னாடியே போய் பிடிங்க பிடிங்கி போட்டு கீழ சாப்டும் ஆமா அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க அதுக்கு காவல் மாதிரி வருவாங்க வண்டி ஒரு ஒரு சிலர் அவரும் அவங்க இல்லன்னா நாங்க என்ன பண்ணுவோம் இழ்த்தழு சடிச்சுட்டு எடுத்து சாப்பிடுவோம்
ம் ஆமா ஆமா அத ஆமா அந்த கிராமத்துல எல்லாம் நல்லா நடக்கும்ல இந்த இதே மாதிரி இப்ப கொய்யாக்கா சொல்றாங்கள நாட்டு கொய்யாக்கா வருது பத்திர இருங்களா இரு உள்ள சகப்பு கலர்ல ஒரு கொய்யாக்கா இருக்கு
ம் ம் ம் ம் ஆமாண்ண
பண்ணி பூ மாதிரி டிசைனிங்கா கட் பண்ணி எல்லாம் வைக்கிறாங்க பாத்திருக்கீங்களா ம் அது அதுதான் நாட்டு கொய்யாக்கான்னு சொல்லுவாங்க இந்தந்த கொய்யா காியா இருக்கும் னா அது அவ்வளவு ஒரு டேஸ்ட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க நிறைய கிடைக்காதுெல்லாம்
ரேரு தான் ரேரு சரி நான் எங்க தோட்டத்துல ஒண்ணு எங்க வீட்டுல வச்சன் வச்சிருக்கோ ஆனா அது சரியா காய் வைக்கலைங்க அது ரெட்டா தான் வைக்குது நீங்க சொல்ற மாதிரி அதிகமா காய் வைக்க மாட்டேந்தங்க ஏதாவது ஒண்ணு ரெண்டு ஆம்
காட்சி அப்டியே தொங்கும்
ஆமா ஆமாங்க ம்
இந்த மாதுளம் பழம் வ இருக்கீங்களா மாதுளம்பழம் புசா இருக்கும் மாதுளம்பழம் சில பேர் வீட்டுல எல்லாம் சின்ன உண்டா தான் இருக்கும் ெல்லாம் கடிச்சு கடிச்சு இந்த பூவெல்லாம் கடிச்சு கடிச்சு கீழே விழுந்துடும்ன்னு சொல்லுவாங்க
ம் இருக்கே நாங்கள எங்க வீட்டுல ஒண்ணு இருக்குங்க மாதல் பழம் எங்க சைடு கொஞ்சம் குரங்கு இருக்கிறதுனால என்ன பண்ணுங்க எல்லாம் அஹ் அந்த பூலே பறிச்சு பறிச்சு கீழே விட்டுருங்க ஆ ஆமா ஆமாங்க அ அதிகமா சாப்பிட முடியும்துல வேஸ்ட்டா போயிடுதுங்க
அதே மாதிரி இந்த முழாம்பழமும் நல்ல ஒரு இதா இருக்குல்லங்க குடிச்ச
ஆஹ் குடிச்சிருக்கேன் குடிச்சிருக்கேன் மூலாம் முலாம் ஜூஸ் நல்லா குடிச்சிருக்கேன் ரொம்ப நல்லது ஹெல்த்து ஹெல்த்துக்கு அது
ஆமா அதே மாதிரி அந்த கினு சொல்லிட்டு கிவிதானே
ஆமா ஆமாங்க சார் கிவி கிவி
பாத்ரூம்ல ஸ்மெல்லே ஒரு நல்ல இதாருக்கும் நாங்க வாங்கிட்டு வந்து அப்போ அடிச்சிட்டு ஜூஸ் அடிச்சி ஃப்ரிட்ஜ் குல்லல்லாம் வச்சோன்னச்சுக்கோங்களேன் ஓபன் பண்ணா அந்த பழத்தோட ஸ்மெல் அப்படி அடித்
உம் நல்லதுதா சிஸ்டர் நிறைய இருக்கு உம் சேரி சேரி
ஜூஸ வந்து வடிகட்டிறாங்கள்ல
ஆமா ஆமாங்க
ட்றாங்க குடுக்குறாங்க சில ல்லா அப்டியே அடிச்சு என்ன பண்றாங்க அப்டியே ஐஸ் போடணுமா ஐஸ் போட வேணாமனு சொல்லி என்ன பண்றாங்க நம்ம
சார் அதுதா பிரச்சனை அந்த அந்த பழத்தோடைய தன்மையே போயிருதுங்க அந்த சுகர போட்டு என்ன பண்றாங்க பழத்தோட இதுவே டேஸ்ட்டும் போயிருது அதோட சத்தும் போயிருது அதுதா கடையில பண்றாங்க தப்பு சேரி சேரி ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே பாய்